ஆ நல்லாருக்கே தோழி நீங்க நல்லா இருக்கிங்ளா
அ நல்லாருக்கே தோழி வீட்ல எல்லாரு சௌக்கியமா
எல்லாரு சவுக்கியோ தோழி அங்க எல்லாரு சவுக்கியமா
எல்லாரு நலமா இருக்காங்க தோழி காலையில என்ன தோழி சமைச்சிங்க பள்ளிகளுக்கு குழந்தைகள்லா போயிவிட்டார்களா
கண்டிப்பா எல்லாரையு அழைத்து கொண்டு போயி பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு நாங்களு அலுவலகத்துக் கு வந்துருக்கே தோழி
சோகே செரிங்க தோழி செரிங்க தோழி இப்ப பாத்தீங்கனா தோழி எ பையனுக்குமே கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டே தோழி பள்ளிக்கி காலைல வந் பாத்தீங்கனா அ இந்த மாரி அ சின்ன சின்னதா இந்த குட்டி குட்டியா தோச ஊத்துவோம்ல தோழி இந்த குட்டி இட் இட்லி மாரியா அந்த மாரி தோசைய ஊத்தி அ தக்காளி வந்து வேவ வெச்ச சட்னி தோழி அது அவருக்கு ரொம்ப புடிக்கு அந்த மாரி பண்ணி குடுத் த்துட்டு மதியத்துக்கு பாத்தீங்கனா ரசம் வெச்சு உருளக்கெழங்கு வறுத்து குடுத்து விட்டேன் தோழி ஆ எப்பொழுதும் காலைலே சமைத்து விட்டு வருவோம் தோழி இப்ப இன்னைக்கு சமைக் க்கவில்லை மதியம் என்ன பண்றதுன் தெரில தோழி அந்த நேரத்துக்கு என்ன தோணுதோ அத மட்டு செய்து விட் ட்டு போயிட வேண்டியதான் தோழி இந்த வெயில் தாக்க அதிகமா இருக்கற்துனால சாப்புட்றதுக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு தோழி
அதனா
ஆ வெயில்ல இருக்கவே முடியில தோழி ரொம்பத் தொந்தரவா இருக்கு எது சாப்ட்டாலும் பசி எடுக்கவில்லை அனாலு சாப்ட்டா சாப்ட்டுதானே ஆகணும்னுங்கிற ஒரு இதுல வந்து வாயில போட்டுக்க வேண்டிதா இருக்கு தோழி நீங்க என்ன தோழி சமைச்சீங்க சொல்லுங்க தோழி கேக்குதுங்களா தோழி நீங்க என்ன தோழி சமையல் செய்தீர்கள் அத பத்தி பகிர முடியுமா கொஞ்சோ சொல்லுங்கள் தோழி கேக்குதுங்ளா தோழி சொல்லுங்க தோழி கேக்குதுங்ளா தோழி
பேசுறது கேக்குதா
ஆ இப்ப தா தோழி கேக்குது நீங்க பேசுறது கொஞ்சோ ரொம்ப கம்மியா கேக்குது கொஞ்ச சத்தமா பேசுறீங்களா
ஆ சரிங்க தோழி சரிங்க தோழி இப்ப கேக்குதா
இப்பதா தோழி ஒழுங்கா கேக்குது நடுல கொஞ்சோ ஒழுங்கா கேக்காத மாரி இருந்துச்சு
சேரிங்க தோழி சேரிங்க தோழி நா காலை
செய்து
காலையிலே இட்லி ஊத்தி சாம்பார் வச்சு குடு மதியானத்துக்கு ரசோ பயிர் தொவையலு
ம் ம் அந்த பயிர் தொவையலு எப்டி தோழி பண்ணுவீங்க
ஆ பயிர் வந்து தோழி நம்ம கடைல வாங் அத விட எங்களுக்கு வந்து வாயிலயே நாங்க சாவுகுடி குடுக்றதுனால இயற்கையான மொறையில எந்த உரமும் வேதியியல் பொருட்கள் எல்லா கல பக்காத பயிர் வந்து அத வந்து பயிர நல்லா அழச் சி வெயில காய போட்டு உலர்த்தி எடுத்துட்டு அதுக்கப்பறோ பயிர வந்து வறுக்கணும் தோழி எண்ண சட்டியில வச்சு வறுத்து அதுல உள்ள தூசி எல்லா ம் தொடச்சு மரத் தால பொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்பறோ அதோட தேங்கா காய்ந்த மிளகா இருக்குல்ல தோழி அது பூந்தி உப்பு இதெல்லா வெச்சு நம்ம வந் வந்து அம்மி இருக்குல தோழி அம்மில வச்சு அரச் செஞ்சோனா அதோட வாசனையும் அதோட சுவையுமே வேற மாரி
கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி அம்மில வெச்சு அரைத்தாலே வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு ஆ சாப்புட்றத்துக்கு சுவை நல்லாருக்கு உங்குளுக்கு பாத்தீங்னா நா பேசுறது கேக்குதுங்ளா தோழி அது வந்து பாத்திங்கன்னா வந்து உங்களுக்கு நீங்க சொல்ற மாரி நா ஒரு நாள் பண்ணி பாக்குறே தோழி அ எனக்கு வந்து இந்த பயி தோவையிலு இந்த புதினா அந்த மாரி இதெல்லா வந்து எனக்குமே புடிக்கும் தோழி ஏன்ன கண்டிப்பா நீங்க சொல்ற மாரி பண்ணி பாக்குற தோழி ஒரு நாளு பயிரெலா இல்ல தோழி வாங்கிட்டு தா வச்சு பண்ணணும் நீங்க சொல்ற மாரி இந்த பொடச்சி பண்ணுறது அதெல்லா நா பண்ணுவேன்னா என்னென்னு தெர்ல இல்லனா க இந்த சுத்தம் பண்ணி வச்ச பயிர் விக்கிம்ல தோழி அந்த மாரி நா வாங்கி வச்சு கண்டிப்பா பண்ணிப் பா குடுக்குறே தோழி நீங்க சொல்ற மாரி அது குழந்தைகளுக்கும் குடுத்தாலுமே ஒடம்புக்கு கும் நல்லது தான அத கண்டிப்பா நா பண்ணி பாக்குற தோழி சொல்லுங்க தோழி கேக்குதுங்களா தோழி